வணக்கி
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்டீங்ளா
ஆ இல்ல நா மதியானம் சாப்ட மாட்டே செவ்வாகெழம
ஓ விருதமா முருகருக்கா
ஆமா ஆமா
இப்டியா
ம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சா அந்த வெத்தலையில வெளக்கு போடு
ஆ அதுல அதுல ஒருவா ஒருவாட்டி போட்டே அது ஒம்போது வாரோ கரெ ட போட்டே அதோட முடிச்சுட்டே அதுக்கப்றோ திருப்பி போடல செவ்வா வெள்ளி சாப்டமாட்டே மேக்ஸிமம் நான் வெஜ்சு ஆ அது செவ்வாக்கெழம மட் டு மத்யான சாப்பாடு சாப்ட மாட்டே விருத மாரி ம் ஆமா
நல்லது ஆனா இருக்காங்கதா நா எங்க வீட்லயு பாத்தீங்கன்னா என் அம்மா எல்லா இருப்பாங்க விருத
ம் ம்
இல்ல ஆனா பாத்தீங்கன்னா செவ்வா வெள்ளிலா வந்து சாப்டாம நா வீட்டுல கேட்டாங்கன்னா எப்பவது செஞ்சு குடுத்துருவே
ம் நானு இன்னைக்கி செஞ்சிருக்கே தா இன்னைக்கி நண்டு எடுத்து சமச்சிருக்கேந்தா ஆனா நா சாப்ட மாட்டே நா சாப்ட மாட்டே எங்க ஹஸ்பண்டு சாப்ட மாட்டாங்க பசங்களுக்காக செஞ்சது ம் பசங்களுக்கு சளி புடிச்சிருக்கா அப்டியே கோல்டா இருக்குன்ட்டு சரின்ட்டு எடுத்தே எடுத்த அந்த புள்ளைங்களுக்கு வந்து செஞ்சு வச்சுட்டே கால்லியே ஆனா டேஸ்ட் எதுவுமே பாக்கல ஆனா செஞ்சு வெ
செரி செரி பசங்களா ஸ்கூலுக்கு போய்ட்டாங்களா
டாங்க ஈவினிங் வந்து சாப்டுவாங்க
ம் ஹம் ம் காலயில லஞ்ச் காலயில குடுத்து விட்டீங்க ஆனா
ஆமா குடுத்து உட்டே கா ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் குடுக்க கூடாது நல்ல ஒரு பழசா இருந்தாலு சரி புதுசா இருந்தாலு சரி புள்ளைங்களுக்கு ஏதாவ்து வாமிட்டு இந்த மாரி இருந்துன்னா இத இருப்பாங் அது ரெண்டாவது நண்டெல்லா எடுத்து சாப்ட தெரியாது அவுனுக்
சாப்ட முடியாது ஆமாம சின்ன பசங்களா
ஆமா தேர்டு ஒன்னு ஒன்னு ஃபஸ்ட் ஒன்னு
ஆ என் பொண்ணு கூட ஃபஸ்டு தா ம் ம் ம் ம் ஆனா சாப்டடுறதுதாங்க கஷ்டமா இருக்கு அவ சரியா சாப்பிடவே மாட்டா நம்ம வந்து சாப்பாடு குடுக்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டோ
ஷ்டோன்னா ரெண்டு புள்ளைங்களுமே மூணு நேரோ கூட சாப்டுவாங்க சாப்டுவாங்க நல்லத இறங்கு
வுங்களே சாப்ட்டுப்பாங்களா அ சாப்ட்டுப்பாங்களா நீங்க ஊட்டி விட்ணுமா
இல்ல நா எடுத்து குடுத்துட்டா போது அவுங்களே சாப்ட்டுப்பாங்க ஓட மட்டு ஓடச்சு எடுத்து குடுத்துட்டோம்னா அவுங்க சாப்ட்டுக்குவாங்க
நீங்க எப்டி நல்லா சமைப்பீங்களா
ம் சமப்ப
செரி சேரி நா சமைப்பே ஆனா எனக்கு புடிச்சது வந்து நா நான்வெஜ் குக் பண்ணதா எனக்கு ரொம்ப புடி க்கு அதனால இந்த ப்ரியாணி அப்றோ மீன் கொழம்பு நண்டு வரவல் நண்டு கொழம்பு இதெல்லா வந்து ஓகே ஆனா எனக்கு இந்த வெஜ்ல பண்றதுக்கு வந்து அந்த அளவுக் எனக்கே இன்ட்ரெஸ்ட் வராதுச்ச போ சாம்பார் தானே
அப்டி அப்டின்டு நா ரெண்டுமே நல்லா சம ப்போ ரெண்டுமே புடிக்கு ஆனா நா மாக் ஸிமொ வந்து வெஜ்ஜ தா லைக் பண்ணுவே சாப்டுறதுக்கே நான்வெஜ்ஜ விட எனக்கு வெஜ் னா ரொம்ப புடிக்கு
ஆ ஹ எனக் எனக் அப்டி இல்ல நான்வெஜ் தா ஆ ஆ ஆ நா எல்லாமே சாப்டுவே எங்க வீட்லயு எல்லாருக்கு வந்து நான்வெஜ் தா ரொம்ப புடிக்கு அதனால அடி அடிக்கடி எடுப்பாங்க ஏன்னா பொண்ணு அப்டிதா சேரி அதுனால ஒ கே அப்டே ன் ஆனா முடிஞ்ச அளவுக்
ஆனா மீனு புடிக்க மாட்டேங்குது முள்ளு எடுத்து குடுக்கலனா அழுவுங்க அதிகமா சாப்டாதுங்க மீனல்லா எடுத்தா சிக்கன் மட்டன் அது எங்க சின்ன பாப்பா மோசோ அது நண்டு மட்டுதா எறங்கு றாலு கூட எறங்காது ம்
மீனு வறுத்து வச்சாங்கன்னா என்ன குடுக்கணு அவளுக்கு இல்லன்னா அது கஷ்டோ சாப் பாற எதோ அதுதா அவளு எப்டின்னா நான்வெஜ்னா கொஞ்ச விரும்பி சாப்புடுவா இல்ல வெஜ்ஜு தா சாப்படறது
ம் ம்
வருவாங்க என்ன இன்னைக்கு சமைச்சு வச்சிருக்காங்க நான்வெஜ் எதாவது இருக்குமா அப்டின் ற மாதிரி அ இந்த புதன் கெழம ஞாயித்துக்கெழம இப்டிதா எடுக்குரது அதனால பெருசா ஒன்னு இது பண்ணிக்கல திங்கெழம கூட செய்வோ திங்க பத்து போனா செவ்வாய்கெழமையு வியாழன் வெள்ளி இந்த கெழம மட்டு செய்ய மாட்டோ
நா வந்து அப்டியே செவ்வா வெள்ளி சனி
ஹம் நீங்க வேற எதாவது ஒர்க் பண்றீங்களா
ஆமா நா எடேசில ஏஜெண்டா இருக்க
ஓ சரி சரி சரி அது எப்டி போயிட்ருக்கு
போயிட்ருக்கு இப்பதா ஒன் இயர் ஆகுது நா ஜாயின் பண்ணி ஒன் இயர் முடிச்சுட்ட செகண்ட் இயர் ஆரம்பிச்சிட்ட
அது எப்டி உங்களா அத மாரி அ ஆள் புடிச்சி சேத்து விட முடியுதா
மல்லு கட்டி தா பாக்ற என்ன பண்றது வீட்ல வச்சு ஒண்ணு பண்ண முடியாது இதுனா பசங்களையு பாத்துக்கலாம்ல வேலன்னா
ம் இதுக்கு சும்மா ஒரு டெஸ்ட் மட்டு எழுதனுல ஒரேஒரு தடவ ஆ என்கிட்ட கூட நெறைய பேரு சொன்
அல்ல அதுக்குமே மார்க்கெடுத் க்றதே கஷ்டோ தா பதினஞ்சு மார்க்கு தா பாஸு
ஆ ஆ
அந்த பதினஞ்சு மார்க் எடுக்கறதுக்குள்ள அவிங்க கேட்ட கொஸ்டின்லா நமக்கு மண்டைய பிச்சுகிட்டு வந்துரு குடுப்பாங்க செல பேர் குடுப்பாங்க எனக்கு வந்து எங்க சாரு குடுத்தாரு அவங்களா ஆள் புடிக்கிற மாரி தா நம்ப என்னா கூப்பு ஒரு வருஷத்துல முப்பது ஆள் புடிச்சிருக்க
அப்பிடியா ஐயோ இதுவே எவ்ளோ பெரிய விஷயோனு தெரியுமா நுப்பது பேர புடிச்சது
எனக்கு எனக்கு வந்து இது வந்து இந்த பீமா சைடுன்னு சொல்லிட்டு அதுல போட்டாங்க கவுர்மெண்ட் ஸ்கீம் அது இதுல வந்து நானு வந்து ஒவ்வொரு மாசமு ஒரு ஆளு ஒரு ரெண்டு ஆளு குடுத்தரணு ரெண்டு ஆளு கண்டிப்பா குடுத்தா நமக்கு ஒரு ஏழாயிரோ முடியலன்னா சம்பள இல்ல ம் ம் புடிக்கிறதுக்கு தனியா சம்பளம் முதல்ல சம்பள குடுக்க மாட் டாங்க இப்ப வந்து ஒரு ஆளு புடி ச்சு குடுத்தாலு ஃபர்ஸ்ட் மூணு மாசத்துக்கு வேணா ஒரு ஆளு கூட புடுச்சு குடுக்கலா நமக்கு வந்து அந்த இயர் முடியில வந்து இரவத்து நாலு பாலிசி கம்ப்ளீட் ஆயிருக்கணு ம் ஆனா வந்து எனக் கொந்து இன்னோரு டாஸ்க்கு குடுத்துடாய்ங்கே நா இருவத்தநாலு ரீச் பண்ணிட்டே எனக்கு அதுக்கு லாஸ் ஃபஸ்டு மந்த்து வந்து ஒரு டார்கெட் குடுத்துந்தாய்ங்க நா கடசியா குடுத்தப்ப இருவத்தஞ் ட்டு இந்துச்சு மார்ச் மாசோ அப்ப என்ன பண்ணாங்க நீங்க இன்னு ரெண்டு பாலிசி குடுங்க உங்களுக்கு ஒரு ரெண்டாயிர்வா கமிஷன் தருவோ அப்டினாங்க அதனால அந்த ரெண்டு பாலிசி இது பண்ணி முடிச்சே
ஒருத்தவுங்களுக்கு ஏழாயருபா அப்டி வாங்கிக்லாமா
மாசோ ஒருத்தவுங்களுக்கு ஏழாயிரல்ல
ஆ
செம்பள வந்து மாச சம்பள ஒரு ஏழாயிரோ குடுப்பாங்க ஒரு மாசத்
ஓ அப்பிடியா செரி செரி இது முன்னாடிலா இந்த மாதிரி இல்லதான மாச
இந்த மாரியெல்லா இல்ல அதலா குடுக்க மாட்டாங்க இத் திவே மூனு வருஷத்துக்குதா எங்ளுக்கு மொத வருஷ வந் வந்து மாச மாச ஏழாயிர குடுப்பாங்க ரெண்டாவது மாச வந்து ஆறாயிர குடுப்பாங்க
ஆ ஆ
மூனாவது மாச வந்து ஐயாயிர குடுப்பாங்க அதுக்குள்ள நம்ம ஆள் புடிச்சுர்றோம்னா அதுக்கு தகுந்தாப்புல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துரும்னா நமக்கு அந்த அதுக்காக அந்த க்குறாங்கல்ல ஃபண்ட்டு
இப்போ நீங்க வந்து மொத மாச வந்து போறீங்க குடுக்க அ ஆளே பிடிக் க்கல்னாலு மொத மாச ஏழாயிர்வா குடுத்துருவாங்ளா உங்ளுக்கு குடுக்க மாட்டாங்க அதா கேக்கறே அது அப்ற இது சம்பளத் கணக்கு துவே வராது இல்ல ஆ ஆ ஆள் பிடிச்சு குடுத்தாதா சம்பள
ஆமா அப்டிதா அதா எதோ ஒரு டார்கெட் இல்லாம யாரு எது குடுக் க்க மாட்டாங்கனா இது ஜென்சு கிடையாது இந்த இது
ப்ப லேடீஸ்க்கு மட்
லேடிஸ்க்கு மட்டுந்தா இந்த ஸ்கீம் குடுத்துருக்காங்க
ஆஹா செரி செரி செரி நா இது எப்பிடி இதுல வந்து ஈச் சியா வந்து ஜாயின் பண்ணிர்றாங்களா இந்த ஸ்கீம்ல
இந்த ஸ்கீம்லியா ஆனா ஒ ஒரளவு புடிச்சிட்டாங்களா ஆளுலா நெறைய பேர் வந்துட்டாங்க மொதல்ல ரெண்டு லட்சம் பேர் ரீச் ஆனுனா இத நிறுத்தலானு இருந்தாங்கனா
சரி
அப்ப பாத்தா இது நல்லா பிக்கப்பாயி நெறைய லேடிஸ் வரதுக் வாய்ப்புருக்கு அப்டின் சொல்லிட்டு நிறுத்தாம வச்சிருக்காங்கலா இப்ப
ஓ சரி சரி
பே இதுல ஜாயின் பண்றாங்க
ம் ம் ஆமா அப்ற வீட்ல இருக்க லேடிஸ் ஏதாது ஒரு பக்க இன்கம் வந்தா நல்லாதா இருக்கு அப்டின் பாப்பாங்க
மாசத்துல ஒரு ரெண்டாலு மூனாலு நம்ம புடிச்சுட்டாலு நம்பப் பாட்டுக்கு நம்ம வேலைய பத்துட்ருக்கலா ம் நமக்கு நமக் கு சம்பள வேணுனா நம்ம எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு பாக்கலா
ஓ நீங்க வந்து இப்போ ஒரு மாச இருக்குன்னு வச்சுக்கோங்ளே அந்த மாசத்துல ரெண்டு ஆள்தா பிடிக்குணுன்றாங்க நீங்கத் ரெண்டாள் ஏற்கனவே பிடிச்ட்டிங்க அது இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னு ஒரு ரெண்டாள் புடிச்சிருக்கிங்க அப்போ இந்த ஏழாயிரந்தா வரும்மா இதத்தாண்டி எவ்ளோ வரு
ப்போது வரதுதா வரு நம்ம ஆள் புடிச்சிர் திகு அவுங்க போர்ற இதுக்கு வந்து கம்ஷன் வரும்னா
இப்போ அப்பனா நீங்க ஓகே அப்பனா இந்த ஏழாயிர இல்லாம நீங்க ஒரு ஆள் பிடிச் ச்சு குடுத்தாலு அந்த ஒரு ஆளுக்கான கமிஷனு உங்ளுக்கு வரு அப்டியா சன் எவ்ளோ வரு
கமிஷன் வந்து இப்ப வந்து உங் வந்து பத்தாயிரம் போட்றாங்கனா ஒரு ரெண்டாயிரம் கமிஷன் வரு மொத வர்ஷம் ரெண்டாவது வருஷம் வந்து ஒரு அறநூறுவா வரு மொத வருஷம் மட்டு கொஞ்ச கூட குடுப்பாங்க
ஆஹா சரி சரி பத்தாயிரம் பாலிசியே பத் பத்தாயிரத்துக்குதா இருக்கா பத்தாயிரன்னா பஸ்ட்டு அவுங்க குடுக்கணுமா எல் ஐ சி க்கு இது அதிகமான அமௌண்டில்ல
அதிகமல்ல லட்சக்கணக்குலல்லாம் போட்றாங்க லட்சகணக்குல போட்டா அந்த அதுக்கு தகுந்தாப்புல அமௌண்ட்டு
ஓ இதுல இத்தன சதவீதன்ருக்குல இத்தன பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கமிஷன்னு
முப்பதாயிரம் ஒருத்தர் போட்டு கட்டுனாரு அவருக்கு வந்து எனக்கு என்ன முப்பதாயிரன்னா வரு ஷத்துக்கு எனக்கு நாலாயிரம் கடச்சிருத்து
ஓ சரி சரி ஆ
நெஸ்ட் இயர் அவர் திருப்பி பே பண்ணாரு அவர் போட்டு ஒரு வருஷம் முடிஞ்சுட்டு மறு வருஷம் கட்டும் போது எனக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயா இருந்துச்சு
ஓ அப்பா இப்போ ஒரு க
இருவது பர்சன்டேஜூ ஆ அடுத்து வந்து ஏழரை பர்சன்டேஜூ ஆ
எனக்கு ஒரு டவுட்டு இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரே ஓர் நிமிஷோ ஆ இப்ப வந்து நீ கஸ்டமர் வந்து பிடிச்டீங்க இப்ப இந்த கஸ்ட மர் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இவரு ஜாயின் பண்ணிட்டார் னா அ அந்த வருஷத்துக்கான கமிஷனு கெடைக்கு அவரு வருஷா வருஷம் பே பண்ணும்போது அதுக் கான கமிஷனு உங்ளுக்கு கெடைக்குமா ஓ பரவால்லியே இது ஆ
ஏதோ ஒரு பெனிபிட்டு நமக்கு அவுங்க பத்து வருஷ கட்டுவாங்க இல்லனா பத் பதினஞ்சு வருஷ கட்டுவாங்க
அந்த பதினஞ்சு வருஷமா உங்ளுக்கு வரும்
வரு
பரவால்லியே இது நம் நம்ம கூட பண்லாமா அப்போ நீங்க சொல்லும் போது யோசிக்க வேண்டியத தா இருக்கு ஆமா இது எப்டி யாரோ ஒருத்தவங்க ஒருத்தவங்கள ஒருத்தடவ புடிச்சு குடுத்துட்டா கூட அந்த மாசம் ஏதாது வருஷத்துக்கு இது ஒரு தடவ தா பே பண்ணுமா
வருஷத்துக்கும் பே பண்ணலாம் மாசத்துக்கும் பே பண்ணலாம் இது மன்துக்கும் பே பண்ணலாம் ஒவ்வொர் மந்துக்கும் பே பண்ணலாம் அப்டி இருக்கு நம்ம அவங்க ஸ்கீம பொறுத்து இருக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தா மாச மாசம் கட்டிக்கறம்பாங்க இல்ல வந்து விவசாயம் அந்த மாரி பாக்கறவங்களா இந்தா அவங்களுக்கு எப்ப பணம்
அவங்க எப்டி கட்டுறாங்கன்றதல்லாம் நமக்கு பிரச்சன இல்ல அவங்க மாச மாசம் கட்னாலும் சரி எப் படியா இருந்தாலும் சரி நமக்கு என்ன அமௌண்ட் போடுவாங்களோ அத போட்ருவாங்க
போட்ருவாங்க
ஓ சரி சரி சரி
அ என்கிட்ட ஒருத்தர் சொல்லிருந்தாரு ஆனா நா தா வந்து சேரி இது நம்ப என்ன ஆள் புடிச்சு எப்டி ஆனா நமக்கு நறைய பேரு தெரிஞ்சிருந்தா தா ஆள் புடிக்கவே முடியும் இல்ல
ஆமாமா நீ என்ன பண்ணணும் இப்ப சுத்தி இருக்கவங்கள்ட்ட வாங்கணு அப்பறம் அவங்க வாங்கனவங்கள்டேந்து நீங்க ரெண்டு பேர சொல்லி உடுங்க உங்க தெரிஞ்சவங்க யாரா இருந்த சொல்லுங்க இல்ல நம்பள்ட்ட போட்டவங்களே சொல்லுவாங்க பைய அந்த மாரி ஒன்னு போட் ருக்கன் அப்டின்னு ஒருத்தங்க சொல்லும் போது அவங்களும் சரி நானு போட்றேன் அப்டின்னு கேக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த மாரிதா ஆனா எனக்கு என்னச்சு நா ஜாயின் பண்ணப்போ ஒரு அக்கா முஸ்லீம்னா அந்தக்கா
ஆ ஆ
அவங்க வந்து நெக்கி ஒரு மாசத்து கிட்ட அம்பதாயிரம் சம்பாதி
அப்பா. அதுதா ஆனா செல லேடிஸ் வந்து இதுலியு நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லா ஃஃபேமிலியு பாத்துகிட்டு
பிட்டில்ல இதுல நறைய பெனிஃபிட் இருக்கு. போக போக நறைய பெனிஃபிட்ருக்கு. கிளப் மெம்பர் அது இதுனு நறைய இதுல வரு அது வர வர நமக்கு சலுகைகளு அதிகமா வரு.
ஓ சரி சரி. செர் நம்ம பேசுவோ இத பத்தி அப்புறோ கண்டிப்பா சரிங்க நன்றி நன்றி.
டைம் முடிஞ்சுட்டா?
ஆ ஆம்மாம்மா.
இல்லல்ல டைம் முடிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா கால் கட் ஆயிரு. நா நறைய பேருக் பேசிருக்கே அப்பிடியெல்லா இல்ல அப்பிடியெ ல்ல நீங்க அதுக்குள்ளார போயி ன் செக் பண்ணி பாத்துருக்கிங்ளா அமௌண்ட்டு எவ்ளோ ஏறுது என்னானு. ஒரு காலுக்கு.
சரின்